ஆ கேக்குதுங்க மேடம். அதா மேடம் சொல்றே. இந்த மாரி நம்ம வந்து ஒரு விஷ் யோ வந்து பண்றோனா அது ஏங்கிட் டே மொத கெடையாது. எனக்கே அது வந்து சொல்றதுக்கு வந்து தகுதி இல்ல. இருந்தாலுமே நா சொல்ற மேடம். என்னனா அ ஒரு விஷ்யோ பண்றனா அத வந்து கன்சிஸ்டன்சியா வந்து ஒரு தேட்
யாராலியு யாராலியு அத வந்து கன்சிடர் பண்ணி பண்ண முடியாதா. இருந்தாலு நம்ம பண்றோன் நெனக்கிறோ பாத்திங்ளா நெனச்சி அத ஒரு ஒரு ஒரு வா அ ரெண்டு வாரோ கொண்ட்டு போறம் பாத்திங்களா அதுவே நமக்கு ஒரு
இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தா மேடம் ஆனா. வந்து ஒரு ஃபாட் எப்பிமே நம்ம சொல்வாங்க ஒரு மண்டலோ அந்த மார் நாப்பத்தஞ்சு நாளுக்கு அத பண்ணா அது வந்து கண்டிப்பா சக்ஸஸ்ஃபுல் ஆவு. அந்த மார் சொல்லுவாங்க. அந்த மாரி வந்து அது அந்த மு டிவு எடுத்தமா அத எடுத்தொனா அத கண்டினியூஸா பண்ணனு மேடம் ஒரு ஜஸ்ட்டு ஒரு என்ன பண்ண ஒரு டைம் டேபிள் மாரி போட் டு இது கண்டிப்பா இன்னிக்கி சாப்பர்றோ அப்டின் சொல்ட்டு ஒரு டிக் மாரி போட்டு அந்த மாரி ஃபாலோ பண்ணா கூட மேபி அது பாசிபிள் இருக்கு. கண்டிப்பா அது பண்றதுக்கு ஏனா எ போது எத்தனையோ வருஷங்கள் ஓடி போகுது மேடம் இந்த மாரி. ஒரு ஒரு ரெண்டாயித்தி இருவத்தி நாலு ஓடுது இருவத்தஞ்சு ஓடுது இருவத்தி ஆறு ஓடுது. இவுரு இருவத்தி ஏழே வர போது மேடம். இப்ப பாத்திங்ன்னா நம்ம ரண்டாயித்தி இருவத் ஆறுல ஃபஸ்ட் ஆஃப்பு. ஒரு சிக்ஸ் மந்த் வந்து முட்ஞ்சிச்சி. இப்போ இருக்கறதே வந்து அடுத்த சிக்ஸ் மந்த்து. ஒரு செகெண்ட் ஆஃப் மாரி நமக்கு. அது இருக்கு. இப்ப அந்த இதுலதா மேடம் இப்ப நா என்ன நெனச்சுருக்கே அதுலதா நம்ம எதாவ்து வெயிட் கெயின்ஸ்
இல்லல்ல. இந்த சிக்ஸ் மந்த்த வந்து வேஸ் பண்ண விட கூடாது. எங்க எங்க ஆஃபீஸ் நா ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல ஒரு ஆள் இல்ல ரெண் டாளுல்ல கிட்டத்தட்ட எங்கிட்ட வந்து பேர்சனலா ஒரு நாலுப் பேர் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க அந்த அந்த அட்வைஸ் இன்னானா நா அந்த அந்த அட்வைஸ நா வந்தே மண்டே சம் மண்டே சொல்ற அந்த அட்வைஸ் நானு ஆனா வந்து அந்த அட்வைஸ் வந்து நாலு பேரு சொன்னதுமே நாலு பேருக்குமே தெரியாது நாலுப் பேருமே வந்து யாரிட்டியு சொல்லாத அப்டின் சொல்லிதா அந்த அட்வைஸ் எங்கட்டப் பண்ணாங்க ஆனா அது எனக்கு வந்து அது எனக் கு மட்டு இல்ல எ சிஸ்டருக்கு எனக்குமே ஓகே ஆகுன் தோணுது அந்த அட்வைஸ் நா இன்னான் சொல்லிட்டு மண்டே சொல்ற. ஏனா அத நானு சேட்டர்டேதா வந்து இது பண்ணம் போற. செரி சண்டே சண்டேதா ஆமா இம்ளிமெண்ட் பண்ண போற சண்டேதாங்
சொல்லீக்லா நம்ம வந்து இவ்ளோ வந்து ஒல்லியா இருக்குறோ குண்டா இந்தாலா தப்பா அந்த மார்லா சொல்லிக்கிலா. பட் ஆனா வந்து அது வந்து சாத்தியமே கெடயாது. ஏ சொல்றனா வந்து நமக்கு வந்து நெறையா பிரச்சன லைக் நம்ம இப்ப ஒரு ட்ரெஸ்சுப் போன்னோனே வெச்சுகோங்ளே எவ்ளோ டிஃப் பிரண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாமே இருக்கு அது வந்து போட்றதுக் கூட நம்முள்கு செட்டாவாது லைக் அதியுமே போயி நம்ம டைலர் கடைக்குப் போயி அத போய் புடிக்கணு ஒரு ஜீன் போட்றோ இல்லனா ஒரு ஃபிட்டிங்கா டிரெஸ்சுப் போர்றோ வாங்கனோ போட்றோ அப்டின்ற மாரி கூட ஒரு ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது அந்த மார்லா நெறைய இருக் கு மேடம் நமக்கே வந்து கண்டிப்பா வந்து ந ம்ம ஒரு ஒரு முடிவு எடுக்கறோ அப்டினா அந்த வெயிட் கெய்ன்க்கான இது வந்து நம்ம இம பிளிமெண்ட் பண்ணனு லைக் நம்ம வந்து ஓக்கே நம்ம ஃபாலோ பண்ண முல்ல அ ஓகே அதுக் கு அதுக்கு என்ன பண்ணனு செரி அதுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம ரூம்ஸ்ல வந்து ஒரு டைம் டேபிள் சாட் மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணனு ரெடி பண்ணி அதுல வந்து நம்ம இன்னைக்கி டே ஒன் டே ஒன்னா டே ஒன் வந்து இந்த ப்ராசஸ் க்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கணு அப்டின் சொல்லிட்டு நம்ம அதுல இது பண்ணனு மேடம் அந்த மாரி வன் சோ அப்டினா கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல் ஆவு மேபி இது வந்து என்னோட பிளானாருக்கு
இப்ப அதா நா சொன்னல மேடம் ஒரு நாலுப் பேருமே என்ட்ட வந்து பேச்னாங்க நாலுப் பேருமே வந்து அந்த ஒ ஒர் ஒரே விஷியத்த தா எங்கிட்ட சொன்னாங்க ஆனா அந்த நாலு பேருமே யாருகிட்டியுச் சொல்லாதே அப்டின் சொல்லி சொன்னாங்க அவுங்க எல்லாருமே என்ட்ட தனித் தனியாதா பேச்னாங்க அந்த விஷ்ய என்னான் சொல்லிட்டு ஃபோன்ல முழுசா சொல்ல முடியாது விஷ்யத்த
ஆம் ஓகே ஓகே
சண்டே சண்டேவுலந்து தொடர்ந்து முப்பது நாள் ஹலோ கேக்குதுங்ளா மேடம்
ஆ கேக்குதுங் மேடம் எங்க கம்பெனில கூட மேடம் எங்க ஆ எங்க ஆபீஸ்ல ஒரு மேடோ இருக்காங்க அவுங்க வந்து பாத்தீங்னா கிறிஸ்டியனு அவுங்க நல்ல ஜாலியா பேசுவாங்க சூப்பரா என்ட ஜாலியா பேசற்துன் பாத்தீங்னா அவுங்கதா பட் ஆனா அவுங்களுக்கு ஒரு அம்பத் திரெண்டு வயசு இருக்குன் வச்சுகோங்ளே ஆ ஆனா வந்து அவுங்க வந்து இப்ப கசிஸ் டம் ஒர்க் அந்த மாரிதா பண்றாங்க அவுங்க வந்து எனக்கு சொல்வாங்க எப்பியுமே நீ வந்து ரொம்ப அழகா இருக்க ஆனா வெயிட் போட் னா இன்னு நல்லா அழகாருப்ப ந வெயிட் போடு நல்லா சாப்பிடு மொத வெயிட் வெயிட் கெயின் பண்ணி எனக் காமி அந்த மாரிதா அவுங்க எனக்கு சொல் அட்வைஸ் அந்த மாரி டெய்லியு எனக்கு வந்து அட்வைஸ் பாத்தீங்னா இப்பிடிதா வரு நானே நெனைப்பே இன்னானா ஆனா எனக்கு வந்து நா வந்து ரொம்ப வந்து பாத்தீங்க இம்ப்ராப்பரா தா மேடம் இருப்பனே அத வந்து இது பண்ணனுனா அது கரெட்டா பண்ணனுனா பண்ணவே மாட் ட ஒரு ரெண் நாளுக்கு வந்து அடாவடியா ஃபாலோ பண்ணுவ அதுக்கப்புற ஃபாலோ பண்ண மாட் ஆனா நானே ஒரு விஷ்யதில எறங்கிட்னா அது பண்ணாம விட மாட்ட பட் வந்து இந்த வெயிட் கெயினுன் வரம்போத்தா மேடம் எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாரி டென்ஷனாவுது ஆனா வந்து நாங்க இப்ப வந்து ஒரு மண்டே அப்டின்னு எடுத்துக்குனா அப்பைலயிருந்து ஒரு அஞ்சு தோச சாப்டனுனா கண்டிப்பா அஞ்சுதா
இல்ல ஏ சிஸ்டர் ஒருத்தங்க ட்ரை பண்ணாங்க நேத்து கூட ட்ரை பண்ணாங்க ரொம்ப சாப்ட்டாங்க அஞ்சு தோசை கிட்ட சாப்ட்டாங்க
ஓ அப்டிங்ளா இல்ல மேடம் அது நம்ம இப்ப எப்பயுமே ஒரு ரெண்டு மூணு சாப்ட்ற எடத்துல ஒரு மேடம் நைட்ல சாப் படுது ரொம்ப நல்லது ஏன்னா கேக்குறேன்னா நேத்து நா அத நல்லா உணர்ந்தே மேடம் எப்டி உணர்ந்தானு சொல்றீங்ளா நா வந்து என்னால எழுந்திரிக்கவு முடில அவ்ளோ தூக்கோ சாப்ட்டு முடிச்சுட்டு நல்லா அவ்ளோ தூக்கோ பாத்தீங்கன்னா ஏ அதுக்கப்றோ ஏ மூஞ்சே நல்லா புசு புசுனு ஆன மாறி இருந்தது ஒரு மாரி வீங்கி போன மாரி இருந்தது மேடம் உண்மையா மேடம் நா வந்து நேத்து ஒரு நாள்ல நெறைய சாப் ட்ட நா சொல்ல போன காலையியு சாப்ட்டே இதுவு சாப்ட்டே அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா நா ரெஸ்ட் ரெஸ்ட் ரூம் போம்போது கூட அந்த மாரி நா வந்து ரெஸ்ட் ரூமே போனதில்ல அந்த மாரி எனக்கு செரிமானோ நல்லா ஆகி நா போன ஒடனே எப்பமே கஷ்டப்படுவே அந்த மாரி போறதுக்குலா பட் வந்து நா ரெஸ்ட் ரெஸ்ட் ரூம் போம்போதே ரொம்ப ஃப்ரியா போனே நல் க்கே நல்லா இருக்கு ஒடம்பு அப்டின்ற மாரி நேத்து ஒரு நாள் ஃபீல் பண்ணே ஏன்னா நா அதுக்கு முன்னாடி மூணு நாள் கொஞ்சோ ஒரு ரெண் நாள் நல்லா சாப்ட்டே
இல்ல இது சாப்பாடு மட்டு இல்ல ஏன்னா நீங்க கோவா கோவா ட்ரை பண்ணிருப்பீங்க நெனைக்கிற
புரில மேடம்
கோவா கோவா சாப்ட்டா நல்லாவே டைஜிஷன் ஆகு
ஓகே மேபி அதுவு இருக்கலா பட் ஆனா வந்து நேத்து வந் அது ரெண் நாள் முன்னாடி வந்து எனக்கு மென்சஸ் மேடம் அது முடிஞ்சதுக்கு அப்றோ செரி நம்ம நல்லா சாப்டணு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ரெண் நாள் வந்து நா நல்லா தா சாப்ட்டுட்டு இருந்தே அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த தல வலிக்கிறது அதெல்லா இல்லவே இல்ல அது பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கணுனு சொல்ட்டு ரெண்டு பாட்டில் நெறைய குடிச்சுட்டே இருந்தே அந்த மாரி குடிக்கு போது பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீன்னா கன்டினியூசா ஒரு பத்து நாள் கிட்ட எனக்கு தலவலி அது ஏன்னு தெர்ல அந்த மாரி தண்ணி குடிக்காத சாப்பிடாம இருந்ததுனால அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு ஒரு ரெண்நாளா தலவலி இல்ல அது மாரி எழுந்துக்கு போதே கொஞ்சோ எனர்ஜியா எந்திர்க்குற அந்த மாரி நைட் டைம் நல்லா பல்க் க்கா சாப்ட்டு படுக்கலா அது குண்டா இருக்கவங்க அவங்கதா வந்து இந்த மாரி சாப்ட்டக் கூடாதுன்னு சொல்லுவாங்க
ம்
மத்தபடி பாத்தீங்கன்னா நம்மள மாரி ஒல்லியா இருக்கவங்கெல்லா வந்து நல்லா பல்கா சாப்ட்டு படுத்தாலே நல்லா தூக்க கம் வரு கால்லாட்டி எழுந்தேன்னே மூஞ்சேலா அப்டியே புஷ் புஷ் புஷ்னு ஆவுது நம்மளே பாக்கலா ஒரு மாரி குளோவா இருக்கு நல்லா சாப்ட்டாலே லைக் வந்து இன்னொன்னு மேடம் அந்த சா இந்த ட டயட் பிளன் இருக்குல்ல அது கூட வந்து இந்த நெய் அந்த மாரி அதிக கூட ஆட் பண்ணிக்கலா லைக் வந்து எப்டின்னா இந்த காச்சின நெய் காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் அது பண்லா காச்சின நெயில் ஆர வெச்சு நல்லா ஸ்பூன்ல சாப்ட்டுட்டு சுடு தண்ணி லைட்டா குடிச்சோன்னா நமக்கு லைட்டா வெயிட் கெய்ன்க்கு இம்ப்ரூவ் ஆகு லைக் மூஞ்சுமே வந்து நல்லா பள பள பளன்னு நல்லா அழகா இருக்கு மேம் அந்த மாரி பண்லா நெறைய பேர் பாத்தீங்கன்னா நெய் சாப்ட்டுறாங்க வீட்லெல்லா பாத்தீங்கன்னா அவங்க நல்லா கலராவு இருப்பாங்க அது இல்லாம அவங்களுக்கு நல்லா வெயிட் கெயினு இருக்கு அந்த மாரி இருக்கு அந்த மாரியு பண்லா மேடம் பட் ஆனா ஒரு விஷயத்த பண்ணனுன்னா ஃபஸ்ட் அதுக்கு பக் பக்கவா ப்ளூ பிரிண்ட் போட்டு அத ஃபாலோ பண்ணு ஏன்னா நம்மளே நம்ம எந்த விஷயோ பண்ணாலு நம்மள யார்னாவு ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணியிருந்தா அது வந்து கரெக்டா இருக்கு இதுவே வந்து ஆது இப்ப நம்மள நம்மளுக்கு நம்மளே ஃபாலோ பண்ணிகனுனா இந்த மா டி நம்ம வந்து சாட் போட்டு இந்த மாரில்லா பண்ணா கண்டிப்பா ஃபாலோ பண்லா
ம்
அப்றோ ஒர்க்லா எப்டி மேடம் போகுது
ஆ ஒர்க்லா நல்தா மேம் போகுது எனக்கு வந்து இன்னக்கி வந்தோனே ரெம்ப சந்தோஷமாய்ர்க்கு ஏன்னா நாளக்கி எங்க மேனேஜர் வரமாட் ட்டாரு லீவு ஃபஸ்ட்லா பாத் இல்லல்ல அவரு சொல்லல எச் ஆர் வந்து ஏன்ட்ட சொன்னாங்க அதுக்கப் பண்ண தெரியு அவரு வந்து ஃபஸ்ட்ல்லா பாத்தீங்ன்னா கொஞ்சொ மேனேஜர் கத்திகின்னே இருப்பாரு இப்ப பாத்தீங்ன்னா னா வேற ஒரு டீமோட பசங்கல்லா போயி எங்க மேனேஜர் கத்துறாரு எங்களுக்கு புடிக்ல நி க்க போறோ அப்டின்ற மாரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அது என்னவோ தெர்ல அதுக்கு அவோ அப்பயே கொஞ்ச நாளாவே எங்க மேனேஜ் ஜர் வந்து இப்பல்லா எங்ககிட்ல்லா கத்துறதே இல்ல ஆனா வந்து எது எதுவா இருந்தாலு என நம்பி நெறைய வேல குடுப்பாரு இன்னக் கூட வந்து இந்த பி பி டி பிரசன்டேஷன் பண்றதெல்லா குடு தாரு அந்த மாரி வேலல்லா ரொம்ப கஷ்டமா இருக்காது மேடம் அவரு வந்து டெக்னிக்கலா எதனா பண்ணனுனா என்ன நம்பி ட்ரஸ்ட்டு பண்ணி குடுப்பாரு குடுத்துட்டு நல்ல மேனேஜர்தா அவரு ட சில நல்ல குணங்களு இருக்குது இருந்தாலு சில டைம் வந்து வெக்சாய்டுவே மேடம் கூப்டு ஒரு மாரி திட்டுவாரு அதுக்கப்பற என்னா பண் எல்லாத்தயு நம்ம அனுசருச்சுந்தா போய் ஆகணு அந்த மாரிதா இருக்குது இல்ல பட் ஆனா கஷ்டோ ர்ரதில்ல நமக்கு கொஞ்சொ லேர்ன் பண்ணிக்கலா மேடம் நெறைய லேர்ன் பண்ணிக்கலா ஒரு ஒரு வர்ஷோ மாரி இருந்தோனா உன்னே அவுரே நல்லா சேலரி ஏத்துவாரு அந்த மாரி பெர்சன் தா உட்னயே நல்லா பண்ணுவாரு இப்ப பாத்தீங்ன்னா அவருக்கு வாய்ல வர்ரதே எ பேர் மட்டுந்தா எனக்கு வந்து எ பேரே புடிக்கல மேடம் எனி டைம்மு அவருக்கு எந்த பிரச்சன வந்தாலு எ பேர கூப்பற்றாரு
அப்டி எதனா ஒரு ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கறவங்க உங்கள நல்லா தெருஞ்சு வச்சுருக்காங்க உங்கள உங்களதா நம்பறாங்க அப்டின் நெனைக்கம் போது நமக் க்கு ஒரு இது தான
ஆனா அது ஒரு இதுதா மேடம் பட் அது எனக்கு நல்லத் தா எனக்கு எப்டின்னா இப்ப ப்ரேக் டைம்ன்னு இல்ல நா எப்ப வேணா எங்கனா போய்ட்டு ப்ரேக்ல போய்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ட்டு வர்லா அந்த மாரி கண்டிஷன்ஸ் இல்ல நா போன் பாத்தாலு சொல்லாம அன்னக் கூட எனக்கு ஒடம்பு சரி இல்ல மேடம்
பாங்க வேற எதனா கம்பனிக் போனா இந்த மாரி ஒங்களுக்கு இருக்
ஆ இந்த மாரிலா இருக்காது மேடம் அன்னக்கி எனக்கு ஒடம்பு சர்ல ஒன்னே அவரு சொல்ட்டாரு நீ வந்து வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுமா போய் வீட்டுக்கு போணும்மா அப்டின் சிருச்சுன்னே நல்லா கேட்டாரு ஒரு சில நல்ல குணங்களு அவர்கிட்ட இருக்குது ஆனா இன்னக் கூட சொன்னாரு கைல வளையல் போல்லயாமா என் பொண்ணு கூட வளையல்லா போட சொல்வே போடு அப்பதா ஒனக்கு லக்ஷ்மி கடாசொ வரு அப்பிலா சொன்னாரு அ அதா மேடம் அன்
இப்ப நீங்க எடுத்துக்கோங்க நெறைய கம்பல்லா இருக்கு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷோ காணனால எங்க அவ்ங்க ஒரு நிம்ஷ பாப்பாங்க ரெஸ்ட்ரூம் போய்ருக்காங்க போல அப்டின்னு ரெண்டாவது நிம்ஷ காணனால எங்க அவ்ங்க அப்டின் கேப்பாங்க
அதா மேடம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்கதா வந்து மத்தவங்கல ரிப்போர்ட் பண்ணு நோட்டீஸ் பண்றது அந்த மாரி பாத்தீங்ன்னா லைக் நமக்கு சேலரி வந்து கம்மிதா மேடம் ஆனா வந்து நம்ம குடுத்த பிளே கு சரி நமக்கு குடுத்த பொசிஷனு சரி அந்த மாரி நல்லது தா பட் இன்னு கொஞ்ச நாள நல்லா இப்போ இப்ப பாத்தீங்ன்னா அவ்ங்ளோட பஷ்ட்டுக்கு எத்தன கோடி போகுது அத மொத கொண்டு எங்கள போட சொல்றாரு அவரு நம்பி அந்த ரிப்போடலா அதனால வந்து அவரு வந்து புடிக்கு மேடம் ஆனா ஒரு சில டைம் இந்த மாரி கத் கத்துவார் ரொம்ப எல்லார் முன்னாடியு அல்தா எனக் ரொம்ப புடிக்காது
அசிவ்இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் இருக்கதனே செய்யு
அதா மேடம் ஆனா இப்பலா வந்து கொஞ்ச அவர் கத்தற மாரி நடந்துகற்த் இல்ல நானே வந்து கொஞ்சோ அவர் கேட்டாருனா எனக்கு தெரிஞ்ச இப்ப எல்லா பஃஸ்ட் எனக்கு எதுவு தெரியாது போனப்ப ஏனா வந்து அது ஒரு இ காம் இ ஃபாம் கம்பெனி மாரி எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ் பா அதுக்கப் நா எல்லாமே கத்துக்குனு என்னான்னா இருக்கு அப்டின்ட்டு கத்துனு இப்ப அவர் கொஷின் கேட் அர்னா கரெட்டா சொல்லும் போது அவருக்கே தெரிஞ்சிச்சி ஓகே அப்படின்ட்டு அந்த மாரி இப்போ ஒர்க்ல்லா நல்லா இப்போ ஓகே தா மேடம் எனக்கு கத்துக்கறே நெறைய மூன்ஜளவுக்கு இப்ப ஏன்னா இப்போ
உங்ளே உங்ள கத் த்தராங்க அப்படின்னுட்டு நீங்ளா அவ்ங்ள எதுத்து பேசுறது இலும் கோச்சிட்டு வரது அந்த மாரிலா இருக் க்கக்கூடாது ஏன்னா உங்கு உங்கள குட்டா பேசும்போது நீங்க ஏத்துக்கறீங்க பேடா பேசும்போது ஏத்துக்குனா ஆவ்னு
அதா மேடம் நாலா எதுமே சொல்ல மாட்டா அவரே சொல்லுவாரு அபிநயாலா வந்து நல்ல விசுவாசமான பொண்ணு சொன்னா கேக்கு அந்த மாரிதா சொல்லுவாரு
இப்ப உங்க வீட்ல என்னலா ஃபங்க்ஷன் அப்டின்னா புடோ அவங்கள இன்வைட் பண்ணீங்கன்னா வருவாங்க அந்த மாரி ஒரு நம்பிக்க உங்களுக் இருக்குதுல்ல
அதுல்லா இது இருக்குது மேடம் பட் ஆனா அவர் வந்து பத் த்தீங்கனா எல்லாரையுமே வந்து ஒருமா மட்டமா நினைப்பாரு பட் அவர் வேல நடக்கணுன்றதுனால மட்டுதா எங்கிட் ட்ட நல்லா பேசுவாரு பட் அந்த மாரி கேரக்ட்ரு அவ்ரு அவர் அந்த மாரி கேரக்டர்ன்தா இருந்துர்லா நம்ப வந்து நம்ப வேலைய பாத்துன் வந்துனானு அந்த மாரி
எல்லாரு ஒரே மாரி இருப்பானு நெனைக்க மாட்ட எல்லாரு ஒரொர் டிஃப்ரண்ட் கேரக்டர் இருப்பாங்க நம்ப
ஆனா வந்து இவுரு ரொம்ப டிஃப்ரெண்ட் மேடம் ரொம்ப டிஃப்ரெண்ட் இவுரு எதனா தப்புப் பண்ட்டா எங்க மேல சொல்லுவாரு அலைக் தவ்ரு எனா தப் பன்ட்டா மேனேஜ்மெண்ட் எம்டி கிட்ட போய் இந்த பொண்ணு இப்டி போட்றதுன் ச் தொல் அந்த மாரி மாத்தி மாத்தி பேசற கூடிய ஆள் தா அவ்ரு
ஓ சச்ச ஒண்ட ஒரு கோலாறு கேரக்டர் போல
ஆமா ரொம்ப கோளாறு மேம் அவர் வந்து அவருக்கு வேல ஆகணுன்றதுக்காக சிரிச்சு சிரிச்சு பேசுவாரே கண்டி அவ்ரு வந்து தப்பு பண்ட்டு எம்டி கிட்ட போய் ரிப்போட் பண்ணும் போது எங்க பேர சொல்லி விட்ருவாரு அந்த மாரி நே